ஹலோ
ஆஹ் எப்படி இருக்கீங்க பிரதர்
ஆஹ் நல்லா இருக்கங்க சிஸ்டர்
என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஆ சும்மாதான்
ஓகே சாப்ட்டாச்சா
இல்லைங் சிஸ்டர் நீங்க
நானும் இனிமேல்தான் சாப்பிட்ணும் என்ன சாப்பாடு சாப்பிட போறீங்க
சாப்பாடு தக்காளி
ஓ ஓகே ஓகே அப்புறோ உங்களோட ஃபேவரட் ஃபுட்டு என்னது
என்னோட ஃபேவரெட் ஃபுட் இது பிரியாணி
பிரியாணி எல்லாத்துக்குமே அதான் ஃபேவரட்டா இருக்கும் எதனால உங்களுக்கு அது ஃபேவரட் ஃபுட்டு
தெர்லங்கே நல்லாருக்கோ
சாப்பட்றதுக் புடிக்குமா
ஆமா
ஓகே ஓகே அப்பறம் வேற ஏதாவது ஃபேவரட் ஃபுட் இருக்கா இல்ல அது மட்டும்தானா
எனக்கு அது மட்டும் தான்
ம் எனக்கும் பிரியாணி தான் புடிக்கும்
ம்
ம் ஓகே என்ன பிரியாணி புடிக்கும் பிளைனா இல்ல சிக்கன் மட்டன் அந்த மாரி என்னது
மட்டன்
மட்டன் பிரியாணியோ ஓகே ஓகே ஏதாவது ஸ்பெசிஃபையான ஒரு எடத்துல இருக்குற மட்டன் பிரியாணி புடிக்குன்னு இருக்கா
ஆ அப்பிடில்லா எதுவுல்ல பொதுவா புடிக்கும்
ஓகே ஓகே வேற எதாது சாப்பிறது புடிக்குமா
வேற சவர்மா
ஷவர்மாவா ஓகே ஓகே
உங்களுக்கு
எனக்கு தயிர் சாதம்
தயிர் சாதம்
ம் ஈஸியா வேலையு முடிஞ்சிரும் சாப்பிறதுக்கு ஒ ஓக்கேவா இருக்கும்
ம்
பிரியானி இல்லன்னா தயிர் சாதம்
ஓ ம்
அப்றோ வேற என்ன என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி உங்க வீட்ல
இன்னைக்கா, எங்க வீட்ல தெர்லங்க நா இன்னு பாக்கவே இல்ல
அப்டிங்ளா
ம், உங்க வீட்ல
எங்க வீட்ல இன்னைக்கி தக்காளி சாதோன்னு நெனைக்கிறே
ஆ
பிரியாணி எல்லா குக் பண்ணுவீங்ளா?
செய்யல்லா தெரியாதுங்க சாப்டுவ
செய்ய தெரியாதா?
ம்ஹூம்
ஓகே ஓகே
உங்ளுக்கு தெரிமா
ஆ, நா குக் பண்ணுவே
ஓ, குக் பண்ணுவிங்ளா
ஆ, பண்ணுவே பண்ணுவே குக்கிங்ல கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கறனால பண்ணுவே
ஓ
என்னல்லா குக் பண்ணுவீங்க
நான் நெறையவே குக் பண்ணுவே சாப்பாடு வெப்பே கொழம்பு வைப்பே எனக்கு என்ன சாப்புட்ணோன்னு தோணுதோ அந்த மாரி குக் பண்ணிப்பே
ஒ என்ன மாரியான கொழம்பெலா வெப்பீங்க
கொழம்பு நார்மலா பருப்பு ரசோ
ஒ
அப்புறோ ஆஹ் கட்ல கட்ல சுண்டல் கொழம்பு அந்த மாரி எல்லாமே வெப்பே
ஆ
வீ்ட்ல நான் தா சமைப்பேன் மேக்சிமம்
ஓ ஓஹ்
நீங்கல்லா எதவு சமைச்சு தரமாட்டீங்களா வீட்டு்ல
நானு சமைப்பே எப்பவாச்சு
என்ன செய்ய தெரியும் உங்களுக்கு
சாப்பாடு தக்காளி சிக்கன்
ஓ பரவால்லையே
உம்
சரி என்ன நீங்க செய்யற சாப்பாட்டுலா என்ன செஞ்சா உங்க வீட்ல இருக்க வங்களுக்கு புடிக்கும்
ஆ அது தெர்லியே நா அவ்ளோ கேட்டதில்ல
இல்ல உங்களுக்கே ஒரு தோணும் இல்ல இது செஞ்சா அவுங்க கொஞ்சோ நல்லா சாப்புடுறாங்க புடிச்சிருக்கு போல அப்டின்னு
உ
அந்த மாரி எது இல்லிங்ளா
ஆஹ
எது உங்குளுக்கு சமைக்கறது புடிக்கும் இந்த ஃபுட்டு் செஞ்சா எனக்கு ஹேப்பியா இருக்கு அப்டிங்கற மாறினா
சிக்கு
சிக்கன் செய்யும்போது உங்களுக்கு புடிக்குமா அது நீங்க சாப் ப்பட போறேங்கறங்கனால புடிக்குமா இல்ல எப்படி
ஆஹ சாப்பட போறே அப்டி புடிக்குனு நெனைக்கிற
ஆஹ ஓகே ஓகே
ம்
உங்க மம்மி எல்லா எது நல்லா குக் பண்ணுவாங்க
எ மம்மி இந்த சுண்டல் கொழம்பு அந்த மாரி சிக்கன் நல்லா செய்வாங்க
ஒ நீங்க மோஸ்ட்டா வந்து ஓ அ வீட்ல இருக்க ஃபுட்டு பிரிஃபர் பண்ணுவீங்ளா இல்ல வெள்ல போய் சாப்பட்றது பிரிஃபர் பண்ணுவீங்ளா
ச் வெள்ல போய் சாப்படற
வெள்ல போய் சாப்பட்றதுக்குதா புடிக்குமா
ஆ ஆ
வெள்ல போய் சாப்ட்டா என்ன மாரி சாப்பிடுவீங்க
வெரைட்டி ரைஸ்
ஓகே ஓகே
நீங்க
அன் நானு வெள்ல போய் சாப்பிட்றதா ப்ரிஃபர் பண்ணுவே யாரு இப்ப வீட்ல போய் சாப்பிடறதெல்லா புடிக்கிது ஹெல்தி ஹெல்த் கான்சியஸா இருப்பீங்களா இல்ல என்னனாலு சாப்பிடுற மாரியா அதாவது இந்த மாரி புட் எல்லா சாப்ட்டா ஹெல்த்துக்கு நல்லதில்ல அப்
அப்பல்லால்ல அப்பல்லால்ல எல்லாமே சாப்
புடிச்சா சாப் பட்றதா
புடிச்சா எல்லாமே சாப்ட்வே
ஆ ஓகே ஓகே ஓகே ப்ரோ வேறென்ன என்ன காலேஜா இல்ல ஸ்கூல் போறீங்ளா
காலேஜ் செகண்ட் இயர்
காலேஜ்ல என்ன மாரில்லா சாப்பாடு கொண்டு போவீங்க
ச் காலேஜூக்கு சாப்பாட்ல்லா கொண்டு போக மாட்டோ ஹாப் டே காலேஜ் வீட்டுக்கே வந்
ஓ ஓகே ஓகே அப்ப காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு நீங்க வந்து ஃபுல்லா பசியோட வருவீங்க
ஆ
எந்த மாதிரி சாப்பாடு இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு வருவீங்க
ஏதாச்சு வாய்க்கு நல்லா இருக்கனு சாப்ட
அப்ப நீங்க வீட்டுக்கு வந்து பாக்கும்போது உங்களுக்கு புடிக்காத சாப்பாடு இருந்தா என்ன பண்ணுவீங்க
ஒன்னு முடியாது பசிக் சாப்ட்டு உக்காந்திருவ
ம் ம் ஓகே ஓகே
நீங்க காலேஜா வேலைக் போறீங்ளா
நானு படிச்சுட்டு தா இருக்கேன்.
என்ன பிடிக்க
காலேஜ்- காலேஜ்
ஆனா காலேஜ்ல என்ன பிடிக்கும்
காலேஜ்ல தேர்டியர்
தேடியரா
ஆஹ்ஹ வேறென்ன - வேறென்னலா சாப்ட புடிக்கும், குக் பண்ண புடிக்கும் இ வேற யாருக்காவது நீங்க செஞ்சு குடுத்துருக்கீங்களா உங்களுக்கு புடிச்சவங்களுக்கு, இல்ல யாராது உங்க நீங்க செஞ்ச சாப்ட்டு-ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிிருக்காங்களா இல்ல அவங்க உங்க கிட்ட கேட்டிருக்காங்களா எனக்கு இது நெக்ஸ்டைம் செஞ்சு கொடுனு
ச நானேசெஞ்சி, நானே சாப்ட
உங்க ஃரெண்ட்ஸுக்கு எல்லா நீங்க குடுத்தது இல்லயா ஓஉ நால்லா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு குடுப்பேன் நெக்ஸ்டே வேணும், நெக்ஸ்ட் டேவே வேணும்ன்னனு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க
அப்படி என்னது கேட்டருக்காங்க உங்ககிட்ட
நா என்ன செஞ்சாலுமே அவங்களுக்கு புடிக்கு, ஒரு டச்சு இருக்கு, நா செய்யறதுல
ஓ
அதனால நா என்ன செஞ்சாலுமே மேக்சிமம் நெக்ஸ்டேவே வேணு அப்டின்னு சொல்லுவாங்க கடலக்கறி செஞ்ச ஒரு டைமு
ஆ
க்குமே அது செய்யமோது புடிச்சுது அவுங்களு இப்ப சாப்டுட்டு எனக்கு தெரியு அ கண்டிப்பா புடிக்கும் தா சொல்லுவாங்கன்னு அதே மாரி எல்லாரும் புடி க்குனு சொல்லி மறுபடியு செஞ்சு தர சொல்லி சொன்னாங்க அப்பறம் அது ஒரு டைம் ஆ செஞ்சி குடுத்தேன்.
ம்
செஞ்சு குடுத்த அதையு நானு ம்-ம்
நீங்க செய்யறதுல உங்களுக்கு ஃபேவ்ரட் பேராசுட்டு
நா செஞ்சதுல எனக்கு பேவரெட்னா ஆ ஆ பிரியாணிதா நா பிரியாணிய நல்லா செய்வேன் பிரியாணிங்கறத விட குஸ்கா ப்ளைன் குஸ்கா நல்லா பண்ணுவன் சாப்புட்றக்கு நல்லாருக்கு அது சாப் ச்ச நார்முலா வீட்லே ஒரு கரண்டி சாப்புடம் போது நா குச்கா செஞ்சிந்தா ரெண்டு எக்ஸ்ட்ரா சாப்புடுவாங்க அந்த மாரி ம் ஆ நல்லா செய்வே
ம்
பிரியாணி இல்லாம வேற என்னாவு சாப்புட புடிக்கு ஃபுட் ஐட்டம்ஸ்லே
வரைட்டி ரைஸ் சிக்கன் ரைஸ்
சிக்கன்க் குள்ளயேதா இர்ப்பீங்கே ஆனா வெளியே வரமாட்டீங்கே இந்த பன்னீரு மஷ்ரூமு
ஆ மஷ்ரூம் சொல்லா
ஆ ஆ கே ம் மேகி டூ மினிட்ஸ் மேகி
ஆ இல்லங்கே அதுலில்லா சுத்தமா செட்டா
சாப்புட மாட்டீங்ளா ஓ பரவாலியே நல்ல விஷ்யோங்கே ஆனா அது இப்போ இன்ஸ்டென்ட்டா எல்லார் வீட்லியுமே அது இருக்கோ என்னே செய்யற்துன் யோசிக்கிற டைம்லே மேகி எடுத்து போட்டு செய்வாங்க
ச்ச எங்கே வீட்லே நா இருந்தா செய்ய மாட்டே
ஓ ஓகே, ஓ கே உங்க வீட்ல அப்போ நீங்க மட்டுந்தா சாப்புட மாட்டீங்ளா மத்த எல்லாரு சாப்புடுவாங்களா
ஓ
ஓ ஓகே ஓகே
ம், ம்
எதனால மேங்கி புடிக்காம போச்சு
தெரிலங்க எனக்கு ஸ்டார்டிங்லந்தே புடிக்கலா
எந்த மாரி செஞ்சு குடுத்தாலு சாப்ட மாட்டீங்களா
ம்ஹூம்
ஓ ஓகே ஓகே ப்ரோ சேரி ப்ரோ எனக்கு ஒரு வேல இருக்கு நா அப்பறமா கூப்புட்ற
ஆ சேரி ஓகே